ஹலோ வணக்க என்னா பண்றீங்க உம் சாப்ட நானு சும்மாதா நீங்க சாப்டீங்ள
ஒர்க்கு வந்து கிளீன் பண்ட்டு இப்பதா ஒக்காந்த எங்க ஒனர் இன்னு வர்ல அவ்ரு வந்தா ஒர்க்கு ஸ்டாட் பண்ண வேண்டியதா இன்னு ரெண்டு கா இருக்கு ஆமா ஹெல்பல் மா ஹெல்பர் மாரி ம் இந்தா எங்க செட் இங்க வந்து மூணு சேட்டு இருக்கு விஷாட்ல ஒன்னு இருக்கு அரியூர்ல ஒன்னு இருக் எ அப்றமா இங்க ஒன்னு இருக்கு மூணு எடத்துக்கு போவோ
ஆஹ் அப்டியா சேரி
எங்க ஒனர் வந்து சின்ன வய்சுல இருந்து இந்த கார் மெக்கானிக்க பீல்டுல இருந்தாரு நா இப்பதா ஒரு உம் ஒரு மூணு வர்ஷ் து நாலு வர்சோ இருக்கு அவ்ளதா இன்னு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆவுனு எக்ஸ்பிரயன்ஸ் ஆயிட்டு செண்டு வைக்கலானு சொல்லி. ஆமா நல்லா கத்துக்கரா இப்போ என்கிட்ட ஒரு கா வந்துச் சுன்னாக்கா நா அது வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்ல கூடாது. அந்த கா எடுத்து நா பண்ணனு எல்லாருக்கு பண்ணணு பெண்டிங்கு லைனிங்கு. எக்ஸ்டா எல்லாம். ஏ டூ இசட் எல்லாம் பண்ணனு அப்போதா வந்து நெக்ஸ்ட்டு திரும்ப வருவாங்க கஸ்டம்பரு எல்லா இங்குட்டு போனாலே போது எல்லாமே கெடச்சுருது ஏன்னா இப்ப இருக்குற செட் எப்டினாக்கா ஏ பெயிண்டிங்னா பெயிண்டிங் மட் டும் தா டிங்கரிங்குனா டிங்கரிங்கு மட்டும் தா அந்த மாரி. தனி தனியா இருக்கு. நா லா ஓபன் பண்ணா சப்போஸ்ஸு எல்லா வைக்கணு ஏ டு இசட் வைக்கணு எங்கிட்ட வந்தாலே போது வாட்டர் வாஷ்ஸு ஏ டு இசட் மொத்த வச்சாதா அது. நல்லா பிக்கப் ஆவும் ஆனா பிக்கப் ஆகறதுக்கு எப்டி ஒரு வர்ஷ் டாயிடு அது எதுக்குன்னா வந்து கொஞ்சொ கொஞ்சொந்தா பண்ண முடியு ஒரு சில டைம் வந்து வியாபாரமே நடக் காது. அப்டி இருக்கலா அப்ப வந்து நா அந்த ஷெட் எடுக்காம அப்டியே நா கண்டினியூவா வச்சுட்டு இருந்தா மட் சொன்னா. வாழ்க்கைல முன்னேற முடியு அந்த மாரி ம்ம இப்போதைக்கு ஒரு செவன்டி பர் ச்சு ஒர்க் எல்லா தெரியு
ஆஹ இல்ல அதுக்கூட பேரு இருக்குதுல்ல அது பேரெல்லா நல்லா படிச்சிக்கிணு
ஆமா அது தா வந்து காலேஜ் போய்ருந்தே
ஆஹ் அப்டியா ஆஹ் சேரி.
காலேஜ் போய்ட்டு தெஞ்சிட்டு டிரெய்னிங் எல்லா போன. இந்த மாத்தூசி கம்பெனி இருக்குல ட்ரைனிங் போய்ட்டு. மொத்தோ நா மூணு சர்ட்டிபிகேட் வச்சிருக்கே. மூணு சர்டிபிகேட் வச்சிருக்கே நானு.
உம் அது கூட தருவாங்களா அது படிச்சா.
எங்க வீடுக்கிட்டதா செட்டு அதா எங்க ஈஸியா இருந்தனால தா இங்க வந்துட்டே இதுக்கு முன்னாடி நா வந்து தூரமா இருந்தே. தூரம இருந்து செட்டாகளா ஏன்னா வருதுக்கு போறதுக்கு பெட் ரோல் செலவு வந்து கரக்டா போயிடுது. அப்றோமா சாப்பாடுக்கு வந்து ஹோட்டல்ல சாப்ற மாரி இருந்ச்சு ச ஒடம்பு ஒத்துக்கல செட்டாவுல ஒடம்பு இப்பனா கொஞ்ச பரவால்ல நல்லா இருக்கு வீட்டுக்கே போய்ட்டு சாப்லா ஆமா வீட்டுக்கே போய்ட் சாப்ட்டு வந்துருவே ஏதா அர்ஜென்ட்னா கூட அப்டியே இங்கதா கிட்டேயே வீடு அம்மா ஃபோன் பண்ண அப்டியே நா போய்டுவே அந்த மாரி
அப்பறோ இந்த கொழைந்தங்கல்லா என்னா பண்றாங்க அதத்தா வந்து படிச்சு கிழிக்கிறான்னே
உம் க கொழந்தைங்க வந்து இப்பதா ரெண்டாவது படிச்சிட்ருக்கா ஆ எங்க ஓனர் வந்ட்டாங்க
அப்படியா சரிங்க சரிங்க சரிங்க
ஓகேங் ஆ நன்றி வணக்கம்